ஆ சொல்லல என்னடா கட் ஆகிட்டே இருக்கு ஆமா
ஏய்
ம் ம் இது என்னாது என்னடா சொல்லிக்கிட்டுந்தே மறந்துட்டே ஆ பா வாதி கொடுக்கணுமாஞ்சா கொடுக்கலையா நாங்க சேர்ண்ட்டு அங்க போய் இருந்துகிட்டாய்ங்க அங்க என்னன்னா வாசல்ல தா கெடக்குறாய்ங்க
வாசல்ல நொளஞ்சி வர மாட்டாங்களா உங்கள பாக்க
வந்தாய்ங்க வந்தாய்ங்க வந்து அன்னைய்க்கு சிக்கன் வாங்கி குடுத்தாய்ங்க அங்க இருக்கனால வர்றாய்ங்க
யாரு இருக்கவு
நகைய இருக்கு வராய்ங்க போல சிக்கன் வாங்கி குடுத்தாய்ங்க அப்றோ நூறு ரூபா நூறுபா காசு குடுத்தாய்ங்க
ஆஹ்
தாலுக்கு குடுத்துக்கன்ட்டு அப்பறா நீய முந்தா நேத்து புரட்டா வாங்கி கொடுத்தாங்க்யே அவெ என்னா செருமாஸ் உறா அவ வந்துட்டு அவளுக்கு மட்டுன்தா அந்த எடங்குற மாரி பேசிட்டா உனக்
நீங்க கேஸ் குடுக்க வேண்டியதானே
ஆறு
நீங்கதா
இப்பதைக் இருக்கட்டு இப்பதைக் பெரிய இதாகட்டு நம்ம குடுப்ப அவ வந்துட்டு ஆ எங்க அத்த கேஸ் குடுத்ததுக்கு நகைய குடுக்கச் சுல்லுங்க அவள நா எடத்த காலி பண்ணுங்கறா நகைக்கி எடத்துக்கு என்னாச் சம்மந்தோ அவுளுக்கே அந்த எடத்துல இனிமே உரிம கெடையாது உவன்க் அண்ணே தம்பி மந்தி ரெண்டு பேருக்க உருமை இருக்கு இவனா வாங்
உன் அதுதா
ம்
நீ கேச குட் குள்னை இப்யே விட்டு வச் என்னா எப்புட்னால் இ கேஸ் வந்து ரொம்ப இழுத்தடிக்கு
ம்ம்
அதுக்கு நீங்க இப்பையா கொஞ்சோ குடுத் ட்டுவச்சியனா புள்ள கொஞ்சு பெருசாககுள்ளையாவது உங்க கைக்கு வரு
பாதி காதி எ ஒரு குடியா ச்சொல்லுவே ரெண்டு குழி இருக்கு ஆளுக்கு ஒரு குழிய சொல்லு
அவ்ளதா இல்லாட்டி வீடாவு வச்சுக்கட்டு வீடாவு வச்சிக்கிட்னா வச்சிக்கட்டோ எடத்துக்குள்ள காச வாங்கிக்கோங்க அவ்ளதா
ஆ அதத்தா நா சொன்னே எ எல்லாத்தையு வச்சுக்கட்டும் எடத்துக்கு என்னா ரேட் போகுது அந்த காசையாச்சு வாங்குன் சொன்னே
அவ்வளதா இப்ப அவங்க ஒரு குழி வச்சு இருக்கட்டு உங்கள்ட்ட ஒரு குழி இருக்குல்ல ஒரு குழி அங்க என்ன வேட்
ச்சுருக்கா அவளுக்கேதா அந்த எடோ கரெக்டா வரு சொல்லு நீயே ரெண்டு குழில என்ன வீடு கட்ட முடியு ஓ ராள் இருக்கலா ரெண்டு குழில அவ இருந்துக்கட்டு காச குடுக்கட்டு இல்ல நம்ம இருந்துக்குட்டு காச குடுப்போ
ஒரு குழிய அந்த ஊர்ல என்ன ரேட்டு போதுன் கேளுங்க கேட்டுட்டு ஒரு உக்தூர்ல காச நீங்க வாங்கிர்ளா அவ்ளதா வாங்கிட்டு அதையு செலவு பண்ணி குடாம ஏதாவது நக இது நக காயின் அது மாரி ஒரு நாய் வெச்சின் கோங்க
ம்ம்
எல ஒரு போல்கேட் ட்ட பாருங்க வாடக ஒல் மிச்சோ அழகா போய் போல் கேட்டுக்கு போய் இருங்க
ஒத்திக்கி சொல்வே
அ போல்கேட் இருந்துட்டு நீங்க வந்து அப்ப கடனு கட்ட தேவ கடையாது ஒத்திக்குதா ஒத்திக்கிதா
ஏலெ ஏலெய் மவாழங்கட்டு உம்
அல எது நீங்க போய் கடனு கட்ட தேவ கெடையாது உங்க காஸ்ல தா நீங்க போறீங்க மாச மாச அந்த நக மட் ருந்த நக வக்கிறியல்ல ஒ நகைய வாங்கி போய் பேங்க்ல வைங்க கது மாரி வசிங்க்யு பொறுமையா திருப்பிக்யோங்க காஸ் இருக்றப்ப
ம்
அத விட்டுட்டுயு உப்ப வாடக எவ்வளோ உங்களுக்கு
வாடக ரெண்டாயிரத்தி முன்னூறுவா
அ வாடக உங்களுக் மிச்சோ அப்டி போயிட்டியேன்னா காசு கைல நிக்கு
ஒரு லட்சத்த சொல்லு ஒரு லட்சத்த கொடுத்தா ஆனா நம்ம ஒரு அம்பதாயிரத்த சேத்தோம்னா ஒன்ற லட்சொ ரெண்டு லட்சொ மீதி ஒத்திக்கி ஆயி
இப்ப நக விக்கிற ரேட்டுக்குலா புள்ளைக்கெல்லா நகையெல்லா வாங்க முடியாது
நாங்க இருக்குற எடத்துலய இப்ப இருக்கிறோம்ல வாடகைக்கு ரெண்டு லட்சொ கொடுத்து ஒத்திக்கு இருக்க சொ இருந்துக்க சொல்றாங்க
அதுமாரி ப்ப நீங்க இப்ப இருக்குற வீடு பெரிய வீடா
சின்ன வீடுதா ஒரு ஒரு குடும்பந்தா இருக்கலா ஆனா ஒரு ரெண்டு லட்சம்லா செட் டாகாது ஒன்ற லட்சங் கூட வாங்கிக்கோங்கன்னு சொன்னோ அப்புறோ அவுங்க ஒன்னுமே சொல்ல நாங்களு ஒன்னுமே சொல்ல ஒன்ற லட்சொ வேணும்ல
இவ்ளோதானே அதுதா விஷ் ஜண்ணா வந்தோன்னே இந்த எடத்தையு சேர்த்து ஃபஸ்ட் பேசுங்க
அதா இவே எந்தா சாங்கு இல்லயே
புரியல
அவெந்தா ஸ்தாங்காவே இல்லையங்க
அப்புறோ இப்டியே இருந்தியேன்னா என்னா பண்றது கைல பொம்பள புள்ள இருக்குடி ஃபஸ்ட் அத நெனைச்சுக்கோங்க இப்ப விக்கிற நக ரேட்டு க்கெல்லா ஒரு கிராம் நம்மளால வாங்க முடியுமா
அதா நா சொல்லிட்டே மணி செய்வா அது இது நினைக்காத அவ ஒரு இதுமே செய்ய மாட்டா
அதெல்லா ஒனக்கே செய்ய மாட்டுது ஒ புள்ளைக்கு எப்டி செய்யு
ஏ நகை எதுவு குடுப்பன்னு நெனச்சுக்குட்டு இருப்பான் போல அவெ பாரு எம்புட்டு வெவரமா இருக்கான் வயசுக்கு வரப்ப நகைய குடுப்பானா நா ஒன்னு சொல்லல வைக்கல குடுக்கலாட்டி அவெ அள்ளி வச்சுக்கிட்டு போகட்டும்போ வேற என்ன பண்ற அள்ளி வச்சிக்ட்டு சந்தோஷமா இருந்துட்டு போ
மணி எல்லா இதெல்லா இது பண்ணாது ஒழுங்கா நகை இது வீட்டு காச வாங்கி ஒழுங்கா போகியத்துக்கு போங்க
ஆமா
போகியத்துக்கு போனா நீங்க கடன் கட்டவு தேவ கெடையாது ஏன்னா ஒங்க காசுலதா நீங்க போறிய
ம் ம்
லாஸ்ட்ல நீங்க காலி பண்றப்ப அந்த காசு உங்க கைக்குதா வர போது அதுவு சேஃப்டிதா
இவே ஸ்ராங்கா இல்லையங்க நம்ம என்னங்க பேசுறது அதா எங்க மாமமும்மை சொல்லியிருக்காளுக ஏ அவ்க வந்துட்டு இப்பதைக்கு எங்க போவாக அப்படிங்கிறா இப்பதைக்கு அவு ஒத்திக்கும் இல்ல வாடைக்குமுல்ல நாலு பிள்ளையே வச்சிருக்காக
ஏடி இப்ப வந்து நீங்க போய் வீட்ட விட்டு ஒன்னு அனுப்ப போறதுல்ல இப் ப எடத்து அப்ப நீங்க என்ன பண்றீங்க இப்ப நீங்க மாசோ வாடக தானே குடுத்துட்டுருக்கீயே அது ஏ ஒ புருஷன்க் மண்டையில ஏற மாட்டுது
அந்த மாரி நம்ம நாங்க ஊரு ஃபுல்லா வச்சிருக்கோம்மா என்ன மாட்டே நாங்க ஒரே ஒரு புள்ள வச்சிருக்கோம்மா அவ நாலு புள்ள வச்சிருக்காகளா அதா நா கேட்டே அவ நாலு புள்ள பெத்தா நானு நாலு புள்ள பெத்து தரவான் கேட்டே இதுக்கு மேல நா இன்னு நா பண்ண முடியு சொல்லு
அதுதா இப்ப உள்ள காலத்துலல்லா இப்டி இருந்தாருன்னா ஒன்னுமே பண்ண முடியாது
ஆமா இவனே வேடத்துக்கு பேச மாட்றா வைக்க மாட்றா நம்ம வந்தவ நம்ம பேச முடியுமா பொறுமையானை
ஏ நீதான் பேசணூ
நா பேசக்கூடாதா அவிங்க சொல்றதல்லா என்னன் பாத்துக்க நா நீ பேசக் கூடாது நீ எது நீ
அப்ப வேர யாரு பேசணுமாமா
தலையிடக் கூடாது நானே பேசிக்குவேன் சொன்னா அப்ப நீ யாச்சு பேசுறா அப்டின் சொன்னா இந்த எடொ ஒரு நெலமைக்கி வரட்டு வந்ததுக்கப்பற பேசிக்லா இவிங்கே இவிங்கே இங்க உள்ளவங்க எல்லா என்னா தெரிமா பேசுறாங்ங எங்க அண்ணே சித்தப்பே மச்சினே ஓ அம்மா அப்பா மொத கொண்டு ஆ இவன இப்பவே நம்ம அவ சொல்லாம கூட்டிட்டு வந்தா எல்லார்டயு சொல்லிட்டு தா கூட்டிட்டு வந்தான் வேணா கூட்டிட்டு வந்தவனுக்கு எதுக்கு எடொ கொடுக்கணு அப்டின் பேசுறாங்ங பத்தியால்லையா இவ எனக்கு காது வட விழுந்துட்டு அதே மாரி என்ன சொ றாங்கன்னா இத்தன வருஷொ வே கோயம்மத் துல இருந்தான இவனா சம்பாரிச்சு ஒரு வீடு கட்டியிருக்கலாம்ல எதுக்கு இந்த எடத்த வந்து கேக்குறான் ஏரத்துக்கு வரா அப்படிங்கறாங்ங
ஏ எப்புடி மனசாட்சி இல்லாம பேசுறாங்ங
இவனும் பேசாம அவோ அவங்கிட்டே பொண்டுக மாரி அவங்ககிட்ட பேசுறான இவனு இவ என்னா சொல்ல முடியுஞ் சொல்லு இவனுமே பேச மாட்டான் எதுமே
தூக்கி போட்டு மிதிக்க வேண்டியதான
இவ பேசுனா தான அதுக்கு இவ என்ன சொன்னானா கேசு குடுக்க போறாகலா வைக்க போறாகலா என்ன பண்றன்னு கேட்டதுக்கு என்ன உன்னைய வந்துட்டு அ என்னப்பா சொல்ற அவ வீட்டுக்காரு வந்துட்டு ஒன் வீட்டுக்காருக்கு இந்த எடத்துக்கு சம்பந்த இருக்கு என்னப்பா சொல்ற வக்கிற போலீஸ்கார மொத கொண்டு என்ன சொல்றா ஏன் வீட்டுல அவுக ரெண்டு பேரு தங்கணுமா அவுகள அங்கே இருக்க சொல்றா போலீஸ்கார மொத கொண்டு கேட்டா நாலு புள்ள வச்சிருக்கம்கிரா போலீஸ்கார மொத கொண்டு
ச அதெல்லா நீங்க கணக்கு பாக்காதீய எடொ உங்கள்கிட்ட இருக்குல்ல அதுதா பேசு நீ வாயத் தொறந்து பேசு அவன் கிட்ட
அதா அவன்ட்ட என்ன சன்னா ஏல்
நாலும் பொம்பள புள்ள வச்சிருக்கே
சொன்னே நானு
அ
அ எடொ இருக்குல்ல அதுக்கு என்ன தா பண்ண போற என்ன தா முடிவுன்னு நா கேட்டே அதுக்கு இவே சொல்றா இப்ப அவங்களுக் க்குமே மா அப்பா அம்மாவுக்குமே ஒன்னு சொல்ல மாட்றாங்ங வைக்க மாட்றாங்ங அவய்ங்கதா இருக்கிறாய்ங்க இப்போதைக் அவய்ங்க இருக்கட்டு இவைங்களுக்குன் தனியா எட குடுத்துட்டாய்ங்க வச்சுட்டான்னு தெரி்ஞ்சு வச்சு அப்படின்னா நா போயி நானு ஒக்காந்து கேப்பே எனக்குள்ள பங்க குடும்ன்னு கேப்பே கேட்டு இவங்க என்னா சொல்றாங்க இல்ல குடுக்க முடியாது அப்டின்னு சொன்னாய்ங்க வச்சாய்ங்கனா எனக்கு இங்களுக்கு எந்த வித சம்பந்தமில்ல உரிம இல்ல செத்தாலு வச்சாலு ஒரு நெல நாங்களாலு ஒரு கெட்டதே எப்படி சொன்னா அப்பாவுக்கே எது ஆனாலு செத்தாலு வ ச்சாலு
ம்
நா வரமாட்டே அதே மாரி ஏ குடும்பத்துல ஏது நடந்தாலு நீங்க வரக்கூடாது எனக்கு சொத்துல உரிம இல்லன்னா வரக்கூடாது இப்டி சொல்லிட்டாய்ங்கன்னா வரக்கூடாதுனு எழுதி வாங்கிக்கிட்டு முடிச்சிக்கவே சொல்லிட்டா அதே மாரி
பேசாமா உங்க மாமியார்ட்ட போய் கேக்க வேண்டியதான
ஏ அவரே வழளக்கமாத்தால்ல அடிச்சு அவ வெரட்டி விடுறா புரிய மாட்டிதா
ஓ மாமியா கிட்ட பிர்ரெஷர் போட வேண்டியதான டி நீ ப்ரெஷர் போட்டேன்னா அவங்க போய் அங் கேப்பாங்கல்ல கேட்டு வெளியில பேச்சு வருல்ல இது மாரி எட கேக்குறாங்கன்னு சொல்லி அப்பிலு நீ வாய தொறந்து பேச வேண்டியதான அப்பையு ஒத்துக்காட்டி போய் கேஸ் குடுக்க வேண்டியதுதான
இவன்தா சொல்ரான்ல பேசவே கூடாதா நானு
இருக்கிற இத வச்சுக்கிட்டு இல்ல ப ஐயோ ஐயோ
ஆ ஒரு வழியா தா நம்ம எடந்தானே கெஞ்சன்னா எதுவுமே பேச கூடாது அவ சொல்ற மாரி தானே இவனு நடந்துக்குறா அப்ப எதுமே பேசக்கூடாதுன்னா அவ சொன்ன மாரி கூட்டிட்டு வந்தவனா எதும் பேசக்கூடாதா அவளுமே கூட்டிட்டு வந்தவ தானே
அப்படியா
ம் அவளுமே லவ் மேரேஜ் லவ் மேரேஜ்ன்னா எதுவு பேசக்கூடாதா
பேசுது நீ சொல்ல வேண்டியதா நீயு வாயை தொறந்து நீயு பேசடாதுனு சொல்ல வேண்டியதானே
அது வந்துட்டு அண்ண எங்க அத்தையோட அண்ண மகலா
சேரி அது வேற வீட்ல இருந்துதானே வந்துச்சு
ம் என்னவ லூஸ் மோசனா போயிட்டே இருக்குதுக்கு ம்
மாங்கா தின்னதுதா
மென பிலக்குளை போதே
மாங்கா ஏதாது குடுப்பாங்களா பிள்ளைக்கு
ஐத்த வேற நாளைக்கி வாரா ம் வந்து சட்டியு போட மாட்டேங்கு ஒன்னு போட மாட்டேங்
ஐயோ ஐயோ பேம்பஸ் இருந்தா போட்டு விடு
ம் அதத்தா போட்டு வுட போறே
ஆ ஆ பேசு பேசி கொஞ்ச பிரெஷர் போடு ப்ரெஷர் போட்டாதா ஏதா ஒன்னு கெடைக்கு
ம்
கையில காச வச்சுக்குட்டு வாடகைக்கு எடுக்குறீங்க இதல்லா தேவையா
ஏய் உனக்கு புரியுதா இல்லயா எல்லாருமே வந்துட்டு கெவுரவோ பாக்குறாங்க ஏ புத்தியு
ம் ஏய் யோ இதெல்லா கெவுரவோ பாத்துருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது மாசோ ரெண்டாயிர் ரூவா நீங்க ரெண்டாயிரத்தி ஐநூவா கிட்ட வாடக குடுத் ஏ அத மாச மாசோ நீ எடுத்து வச்சுருந்தியினா அவ்ளோ முடிஞ்சிச்சில்ல
அதுவு இந்த காலத்துல என்ன தெரியுமா ஐடியால இருக்கா அவுங்களையு வெரட்டி விட்டுட்டு இவன் சும்மா இதுக்கு போ இது பண்ண போறானா விக்க போறானாங் கெழட்டு பைய அந்த எடத்த சீட்டு ஆடிக்கிட்டு திரிய போறா போல
யாரு ஓ மாமனாரா
ம்
ம் ம் உங்க மாமனாரையே இந்த புள்ள வாசல்ல தா படுக் யா அவர் எப்டி வெரட்டுவாரா
ஏ
உங்க மாமனாரையு அந்தப்புள்ள வாசல்ல தா படுக்க போட்டுருக்கு
பட்டாவுமுல்ல ஒண்ணு இல்ல அந்த எடத்த எவுனு வாங்க முடியாது ம் அது சும்மாக்கு பார்பேன் சும்மா பாத்தேன் அப்டி பாத்துகிட்ருக்கு தாத்தே சொத்து தாந்த இவெங்கள்ட்டு சொத்துல்ல
ஓ ஓ இந்த பரம்பர சொத்து மாரியா
ஆ அப்டி அப்டிய
வயிறு வலிக்கிதா புள்ள அழுகுதோடி வயிறு வலிக்கிதோ புள்ளைக்கி
கேக்குதா
ஓலட்